ஹலோ
கேட்குதா
ஆ கேக்குதுப்பா என்ன பண்றீங்க
நா இன்னைக்கி பா காலையிலருந்து ஒரே ம் எனக்கு சரியான வேல காலைல இருந்து இன்னு இப்போதா கொஞ்சோ ரெஸ்ட் எடுக்க உக்காந்துறுக்கற மாரி உக்காந்துருக்கே
இருக்காங்களா போய்ட்டாங்களா கெஸ்ட்டு ஆ
ஆ இருக்காங்க சாயந்தரோ பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகணுமா
நீங்க தானா
அதனால ஆமா நான்தா நா தா கூட்டிட்டு போனுமா செரி பைய ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே கூட்டிட்டு போகலான்ட்டு செரி ம் காலைல இருந்து ஒரே வேல காலைல எந்திரச்சதுல இருந்து டிபன் செஞ்சே அப்புறோ அவங்க ரெண்டு பேருக்கு தனியா லன்ச்சு கட்னே
ஆ
இப்ப தே அப்புறதா கெஸ்ட்ட் வரேன்னு சொன்னாங்க அப்புறோ போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து கொழம்பு வெச்சு முட்ட அவுச்சு சாப்பாடு போட்ட ஒரே வேல இப்பதா ஃப்ரீயாயிட்டு உக்காந்தே ம் நீங்க என்னப் பண்ணீங்க ஹலோ கேட்குதா ஹலோ ஹலோ ஹலோ